ஹலோ வணக்கம்மா எப்டிமா இருக்கீங்க
ஆ வணக்கம் நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கம்மா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங் உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்காங்கம்மா செரிம்மா இப்ப அன்றாட தேவைக்கி நமக்கு இன்னாமா தேவப்படுது ஓர் குடும்போ ஒரு அன்றாட தேவைக்கி ஒரு மிடில் கிளாஸ் இருந்தாலு செரி ஒரு நடுத்தர மக்களா இருந்தாலு செரி ஒரு மிடில் கிளாஸ்சு அப்பர் மிடில் கிளாஸ்சு ஆ இது மாரி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்துக்கு என்னன்னா தேவைப்படுமா
ஆ மிடில் கிளாஸ்ன்றவங்களுக்கு வந்து அன்றாட அதா அன்னன்னைக்கி என்னன்ன தேவன்னா அது அதுக்காகவே அவுங்க உழைக்கிறா மாரி இருக்கு அது மாரிதானே சார் கேக்குறீங்க
ஆமாங்க இப்ப ஒரு அன்றாடத்து ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்குன ஒரு நாளைக்கி இவ்ள கல்லூரி சாப்பு ஒரு உணவு எடுத்துக்கணும்னு ஒரு கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்லியு ஒரு முடிவு பண்ணிருக்கங்க அறுநூத்தி பதினேழு கிலோ அறுநூத்தி பதினேழு கி கல்லோரி ஓட உணவு வந்து ஒரு அன்றாட தேவைக் ஒரு ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுதுன்றாங்க அத வந் து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு குடுக்கணுன்னு எதிர்பாக்றாங்க அது எல்லாருக்கு செரியா செரியாக் கெடைக்குதா அப்டின்றதா என்னோட கரு அப்டித்தா நா கேக்குறே உங்களுக்கு கெடைக்குதா இல்ல உங்க சுத்தி இருக்ள்கு கெடைக்குதா நா கேக்குறே
இல்ல சார் இப்ப இருக்க காலகட்டத்துல அது மாதிரி அவுங்க வேலைக்காக செல்றதுல அதுலதா முழு கவனமு செலுத்துறாங்க இது மாதிரி உணவுகள் கரெக்ட்டா எடுத்துக் கொள்றதுல அதெல்லா காட்ட மாட்றாங்க சார் அக்கற என்ன
இப்போ ஒரு அன்றாட தேவைன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்க எடோ
அப்டேட்டு ம் ம்
நீங்க அன்றாட தேவைக்கி மனுஷனுக்கு என்னா தேவை இருக்க எடோ ஒட இருப்பிடோ மா சாப்பாடு இது உணவு இது மூணுமே வந்து ஆ இருந்தா மட்டுந்தா அவனோட வாழ் க்க வந்து ஒரு நிரந்தரமான்மான வாழ் கிலோ இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அது நடுத்தர மக்களா இருந்தாலு சரி அப்ப மி மி மி அப்பர் மிடில் கிளாஸ் மக்களா இருந்தாலு மக்களா இருந்தாலுமே இது மூணுமே முக்கியமானது தேவை அத அதன் சுத்திதா நம்போ பொருளாதார ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோ இப்ப வந்து எப்டி சொல்றது நம்ப எதுக்கு சம்பாதிக்க போறோ நம்போ சாப் புட்ன்னு நம்ப பசங்களுக்கு இது பண்ணணு நம்ப தேவ ஆட ஆடம்பர தேவைகளோ ஏதோ நம்பளோட தேவைகளோ ஏதோ குறுகிய தேவைகளோ நம்ப நிறைவேத்திக்கணுன் தா நெனைக்கிறாங்க அப்புடிதா நம்ப எல்லாருமே ஒரு வேலைய தே ஒரு வேலைக்கி போறோ ஒரு க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சி இதுதா பண்ணணோ நெனைக்கிறாங்க ஆனா அது இப்ப இருக்கற பொருளாதார சூழ்நெல இதெல்லா நமக்கு சாத்தியமாக படு சாத்தியமாக முடியுமா
இப்ப இருக்க பொருளாதாரோ அ ரொம்ப கடினமாதா சார் இருக்கு எல்லா விலவாசியு ஏறனதால அவுங்க கொஞ்சோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சோ மாத்தி க்கிறாங்க சார் கம்மி பண்ணிக்கிறாங்க அவுங்க உணவு முறைகள அ எதுல கம்மி பண்ண முடியுமோ ஏன்னா அவுங்க பசங்களுக்கு நல்லா குடுக்கணுன்றதுக்காகவே அவுங்க கம்மி பண்ணிட்டுறாங்க அவுங்க தேவைகள அ இப்போ உடை வாங்குறதுலருந்து முதற்கொண்டு மத்த வேற ஏதாச்சு அது வெச்சா நம்ம பா வேற ஏதாச்சு பண்லா அப்டின்னு சொல்லிட்டுதா நடுத்தர மக்கள் வந்து அப்டிதா நெனைப்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு
ம் இப்ப எல்லாத்துக்கு மானியோ குடுக்குறாங்க இப்ப அரிசி நமக்கு ரேஷன்ல ரேஷன் கடை ரேஷன் கடையிலயோ அதுக்கப்புறோ வந்து இந்த சர்க்கர பாமாயில் எல்லாமே வந்து ரேஷன்ல குடுக்குறாங்க ஆனா அது போதுமான அளவு இருக்கிறதா போதுமான அளவு கெடைக்காது ஏனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிலோ சக்கர ரெண்டு கிலோ சக்கரைய தா குடுக்கறாங்க ஒரு கி அரிசி மட்டுமே பதினஞ்சு கிலோ இருவது கிலோ குடுக்குறாங்க ஒரு அரிசிய தேவை மட்டு வெச்சுமே நம்ம இந்த ஒலகத்துல வந்து நம்மளுடைய அன்றாட தேவைகல ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இப்போ வந்து இப்டி சொல்லலா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஃபுட்டு உணவு கலாச்சாரங்களு மாறும்போது பொருளாதார தேவைகளு மாறுது இத சுத்திதா நம்மோ ஓடுறோ இப்ப தேவை என்ன அன்னிக்கி சாப் அன்னிக்கி நமக்கு நூறுபா சம்பாரிச்சா இப்ப இருக்குற வெலவாசிக்கி சமாளிக்க முடியுமா இன்றைய பொருளாதாரோ வந்து க்கு இந்த கிராமத்துல வந்து அன்னா சொல்றாங்க தனிநபர் வருமானோ வந்து நூறு ரூபாயோ அப்டின்னு ஒரு இது சொன்னாங்க இப்போ வந்து அ நகர்புறத்துல இருக்குறவங்களு ஒரு சராசரி வருவாய் வந்து எரநூத்தம்பது ரூபா நிதணிச்சிருக்காங்க ஆனா இந்த எரநூத்தி அம்பரூபா வர சராசரி வருமானமு கிராமப்புறக்கல்ல சராசரி சரி வர நூறு நூத்தி இருவது ரூபாயு இப்ப வந்து இப்போக்கிற எக் பொருளாதார சூல்நெலைக்கு இது போதுமான அளவு இருக்குமா
இல்ல இல்ல அது ஒரு வேள சாப் சப்பறதுக்கு அந்த அது மாரி பண்றதுக்கே கரெக்ட்டாயிடு இப்ப இப்ப வந்து தண்ணி குடிக்கிற தண்ணியு எல்லா வெலவாசியு ஏறிடுச்சு ஒரு கேன் வந்து நாப் பது ரூபானு விக்கிறாங்க அது அது அதுவே கட்டுப்படுத்த முடியல அது எப்டி தற ஆம் அந்த காச வச்சு சமாளிக்க முடியு
அதுதா அதுதா சொல்றாங்க அப்போ அன்னாட தேவைகள் வந்து நம்ம தனிநபர் வருமானோ உயர்ந்தா மட்டுந்தா அ பொருளாதார சிக்கல் நம்ம வந்து நம்மள தம்புல நம்மள உயர்த்திக்கலான்னு இப்போ நீங்க சொல்ல வறீங்க
ம் ஆமா
சேரிங்கமா இப்ப தனிநபர் வருமானத்த உருவாக் க்குவதற்கு நம்ப என்னான்னா மாரி மு மு முயற்சிகள் நம்ப நம்ப அன்றாட தேவைக்கு தேவையானது எப்டி நாம்ம முயற்சி பண்ணி நம்ப சம் நம்பளுோடைய தேவைகள்ள எப்டி பூர்த்தி பண்ணலா
எப்டி பா அதா ஒரு வேல பாக்குற எடத்துல நம்ம வேற இன்னொரு வேலயு எக்ஸ்ட்ராவா தேடிகிட்டா அது மாதிரி அது அது மூலியமா நம்மளுக்கு வந்து வருவாய் அதிகமாகு
ம்
ஆ எ நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கும் போது ஏ அந்த டைம்ல செய்யற மாதிரி அ ரெண்டு மூணு வேல அது மாரி மாத்தி மாத்தி செஞ்சா அதுல வருவாய் அதிகமாச்சுனா ஒரு நாளைக் க்கி அதிகமான சம்பளம் கெடைக்கு அத விட்டு நம்மளுக்கு வந்து ம் அந்த வேலயில கம்மி குடுக்குறாங்கன்னா அதுக் வேற ஏதாச்சி அதுக்கு மாற்றா தேட்னா அத விட அது அதிக அதிகமா குடுக்குறாங்கன்னா அது மாரி மாத்திக்கலா ம் வேற
செரி இப்ப நீங்க வந்து தோழி இப்ப வந்து நகர்ப்புறத் துல வந்து விவசாயம் ஒன்று செரி நகர்ப்புறத்துல தொழிற்சாலைய நம்பி இருக்குறாங்க கிராமப்புறத்துலருக்கிறவங்க விவசாயத் பண்ணி விவசாயத்த நம்பி இருக்கிறாங்க இப்போ இரண்டுமே இப்ப வந்து விவசாய பொருட்கள நம்பி இருக்குறவங்க ஆ விவசாய பொருள் இருக்குறவங்க அவங்க தேவை அன்றாட தேவை அரிசியோ அந்த காய்கறிகள்லா எல்லாமே அவ்ங்க வெளைவிச்சு எடுத்துக்கலா நகர்ப்புறத்துலவங்க அத எதிர்ப இவ்ங்க கிராமத்துல வெளையற காய்கறி நம்பிதா அவங்க இருக்குறாங்க இது போதுமான அளவு நமக்கு கிடைக்காம ஒரு பற்றாக்குறையான வாழ்க்கை தா நமக்கு எப்பயுமே வாழ்ந்து கொண்டு இருக்குறோ இன்னைக்கு இருக்குற மாடன் ஜென்ரேஷன்ல இத எப்டி நம்ம நகர்ப்புறத்துல எப்டி நம்ம அ கிராமத்த சாராம எப்டி நம்ம வாழ முடியு அத நம்ம இப்ப சொன்னாலு எப்டி யோசிக்கலா அன்றாட தேவைக்கு நமக்கு தேவையான அரிசியோ காய்கறிகளோ இல்ல இப்ப நம்ம இப்ப விவசாயத்துக்கு தேவையான இப்ப நெல்ல விளைவுக்கு ஒருப்ப ஒரு பரந்த நெலமா தேவப்படு ஆனா விவசாயோ ஒரு காய்கறி வெலைய வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட எடமே போது நம்ம வீட்டு மேலயே மாடி தோட்டோ வளக்குற மாரியோ அது மாரி சில தேவைகள நம்ம முயற்சி பண்ணீங்கனாலே நம்ளோட வீட்ல நம்முடைய பொருளாதாரத்த கொஞ்ச சேமிக்கலா சேமிக்கிற பழக்கத்தையு உண்டு பண்ணிக்கலா அதே மாரி தேவையில்லாத சில விஷயங்கள் ஆடம்பரங்களை நம்ம ஒழிக்கணு ஆ தேவ என்ன இப்போ இப்ப வந்து அன்றாட தேவைக்கான இப்போ வந்து நமக்கு க்கிற கல்லூரி உணவு தேவன்னா அதுக்கான இப்போ பச்ச காய்க சேத்துக்கணு இப்போ ஒரு மாமிச இப்போ வந்து இப்போ ஒரு ஞாயித்துகிழம எடுத்துக்கன்னா நம்ம தேவ என்ன ஒரு ஞாயித்துகிழம மட்டு தா நம்ம இப்ப வந்து அசைவ் பொ அசைவ பொருள சாப்புட்றோ மத்த நாள் சாப்புட்றது இல்ல மோஸ்ட்லி நாத்திகிலமா எல்லாரு சாப்டுவாங்க அது மாரி இதுல தேவைகல்ளுக்கு வந்து அப்ப அப்போ வந்து நம்ம ஒரு இப்போ வந்து கறி வந்து ஒரு கிலோக்கு ஆயிரரூபாய கிட்ட விக்குது அன்னைக்கு வந்து நம்ம சராசரி வருமானத்த விட நம்ம அதிகமா செலவு பண்ண வேண்டியுதா இருக்குது ஒரு நாள்ல மட்டுமே
ம் ஆமா
இந்த தேவைகல்லா நமக்கு தேவைப்படும் போது அத நம்ம எப்படி பயன்படுத்தணு அப்டின்றதா யோசிக்கணு அதனா நீங்க சொல்றது கரெக்டான நீங்க சொன்னது சரியான பாயிண்ட் தா ஒரு வேலைய நம்பி இருக்காம பல வே பல பறட்டு நண்ப வேலைகள நம்ம கத்துக்கிட்டு அதல முயற்சி பண்ணனா நம்முடைய வருமானத்த உயர்த்தலா நீங்க சொல்றீங்க இது உண்மையான விஷயோ தா இத எல்லாராலயு செய்ய முடியுனு நெனைக்கிறீங்களா
எல்லாராலனா இப்போ விவசாயிங் அது ஒன்னுதா நம்பி இருக்க முடியு வே அ மத் மற்றபடி அ நகர்ப்புறத்துல இருக்கவங்க வந்து அது மாரி தேடிக்கலா இப்ப வ ஆமா வந்திருக்க சூழ்நிலையில இந்த உங் மொபைல் அதெல்லா யூஸ் பண்ணி உம் பண்ணிக்கலா எனக் தெரிஞ்சு ஒரு வேலைகள் ம்
பி எல் வந்து இன்னமு ஒரு பற்றாக்குறையான இடத்துலதான இருக்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தா ஆ நகர்ப்புங்க ஒரு ஓரளவுக்காவது அவங்க பொருளாதாரத்த முன்னேற்றத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனா கிராமப்புறத்தல
ஹலோ
போக இன்னு எவ்ளோ சில விஷயங்கள் நம்ப எவ்ளோவோ நம்ம அறிகுரைகள் இப்ப நெட்ல செல்போன்ல படிக்கிறோ எல்லாமே பண்றாங்க பண்ணியுமே ஒரு பொருளாதார மந்தத்துல தா நம்ம நாடு இருக்குது இத எப்டி அன்றாட தேவ மக்களுக்கு தனிநபர் வருமான உயராம என்னைக்குமே நாட்டு முன்னேற்ற வராதுனு சொல்றாங்க தனிநபர் வருமான உயரத்துக்கான வழிகள இன்னு வந்து மக்களுக்கு வந்து சென்றடயலனு தா என்னோட கருத்தாக இருக்கிறது அது சென்றடைய இன்னு முயற்சி மேற்கொள்ள வேண்டு மக்களுக்கு படிப்பறிவு உண்டாக்கணு தனிநபர் வருமான உயர்த்துறத்துக்கான வழிகள கவர் அரசாங்கமோ அல்லது தனிநபர் ஒரு என் ஜி ஓ க்கள் மூலமாவோ சொல்லனுனு நா நெனைக்கறே என் ஜி ஓ மூலியமா சொல்றது வந்து சில நாடு இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து சில தொண்டு நிறுவனங்கள் வந்து தத்தெடுத்து பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து இலவசமாக டெய்லரிங் கோர்ஸ் சொல்லி தரது தனிநபர் தேவைக்கான அடிப்படை வசதிகள் சொல்லி தரோ அதுக்கப்புற அந்த வீட்டு பெனாயில் தயாரிக்கிறது ஃபுட்டு ஐட்டம் சொல்ல சொல்றது எவ்ளவோ சொ அடிப்பட தேவைகள வச்சி நீங்க பயன்படுத்திக்கலா அதாவது பெண்கள் பெண்கள வஞ்சி குறுப்ப பற்றிகுலரா பெண்கள பெண்கள முன்னேற்றணும்னு நெனைக்கிறாங்க அதே மாரி அன்றாட தேவைகல பெண்களுக்கு முன்னேற்ற இருக்கத வந்து முன்னேற்ற இருக்கிது இன்னு எந்த அளவுக்கு செயல்படுத்துனா நல்லா இருக்குனு நெனைக்கிறீங்க நீங்க
இன்னு ஆ எனக்கு தெரிஞ்சி இன்னு அதிக பண்ணலா ஏன்னா இன்னு பெண்கள் வந்து நெறய பெரு அ வீட்டுக்குள்ளயேதா இருக்கறாங்க அவங்களுக்கு என்ன பண்றது என்னனு தெரியாம இருக்காங்க அதுக்கு கொஞ்ச விழிப்புணர்வு குடுக்கற மாதிரி எல்லா இடமு இப்ப ஒரு ஒரு ஊர்ல வைக் இருக்கிறாங்கனா ஒரு ஒரு ஆ இப்ப ஊர விட ஒரு தெருவுல அது மாதிரி ஒரு நர்சலா இருப் விப்பாங்கள அவங்க மூலியமா கூட சொல்லி வேற ஏதாச்சு பண்லா உங்ளுக்கு இந்த கடைக்குது இது மாரிஸ் சலுகைகல்லா கடைக்குது நீங்க வாங்க அப்டினு சொல்லிட்டு ஊக்குவிக்கலா அவங்ளுக்கு இன்னு கொஞ்ச வெளில வந்து அவங்ளு வெளி உலக பாத்தாங்கனா கொஞ்ச வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா அ கொஞ்சோ மன உளைச்சலுக்கு தா ஆளாகறாங்க வெளில வந்து பாத்தா இன்னு கொஞ்ச ம் ம் சொல்லுங்
நீங்க சொல்றீங்க அன்றாட தேவைக்கு ஒரு நூ ஒரு ஒரு நாளைக்கே ஒரு நூத்தம்பது ரூவாலருந்து இரநூறுவா செலவாகுதுனு சொல்றிங்க
ம் ம்
கண்டிப்பா செலவாகுது ஏனா இப்ப நம்ம விக்கிற காய எதுவுமே நகர்புறத்துல எல்லாமே வந்து கடைல வாங்கிதா விவசாயத்த நம்பி வெளில வாங்கிதா சமைக்கிறாங்க நகர்புறத்ளவங்களு ஓரளவுக்கு எல்லாமே கிடைச்சிரு ஓரளவுக்கு தா அது அவங்களு வாங்க வேண்டிய பொருள் கிடையாது இப்ப அப்போ ஒரு தனிநபர் ஒரு அ த அன்றாட தேவைக்கே நம்ம வந்து எல்லாத்தயுமே சே ஒரு ஒண்ண நம்பி ஒண்ண நம்பிதா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோ அதனாலதா தேவைகள் இருக்கும்போது அந்த அன்றாட தேவைக்கு பயன்படுத்துற மாரி நம்ப்ளோட தேவைகள பூர்த்தி பண்ணணுன்னு அவுங்கவுங்க யோசிச்சாலே இதெல்லா செயல்படுத்த முடியு எப்படி நம்ப இருக்கிற எடத் த எப்படி நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படுத்தலான்ற எப்படி நம்ம யோசிக்கிறமோ அதே மாரி அந்த விஷியங்கள நம்ம செயல்படுத்தனாலே நம்ம அன்றட தேவைகள பூர்த்தி பண்ணலான் நா நம்புறே மேலு இது இது மட்டு இல்லாம அன்றாட தேவைக்கான சோர்ஸு அதாவது பணமோ முதலிடமோ மூலதனமோ எந்த ஒரு முயற்சிய இருந்தாலு அன்றாட தேவைக்கான துணிமணிகள் அ இப்புமே இப்ப நம்ப எத்தனியோ விஷ்யங்கள் நம்ம எவ்வளோ முன்னேறுனாலுமே இன்னமும் வந்து சில குடும்பங்கள் வந்து அன்றாட தேவைக்கான சில விஷயங்கள் கெடைக்காமதா வாழ்ந்துட்ருக்காங்க இம் பர்டிகு எல்லாருமே அப்படிதா இரு ஒரு சிலருக்கு கெடைக்கிது சிலருக்கு கெடைக்கல சிலர் வந்து இன்னு ரேஷ்னரிசி சாப்புறே ரேஷ்னரிசி சாப்ட்டுதா வாழ்றாங்க சிலரு சில பேரு வந்து நம்போ சிலர் குடும்பத்தில அது மாறி இருக்கலா ஆனா இன்னமும் வந்து அன்றாட தேவைக்கான சில விஷியங்கள் மாறலன்றதா என்னோட கருத்து இதுல உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தா நீங்க சொல்லலா
அ அதே போலதா சார் எல்லாருமே அன்றாட தேவைக்காகதா உழைக்கிறாங்க இருந்தாலு கெடைக்க மாட்டுதுதா அத கொஞ்சோ எப்படி பண்றது எப்படி நம்ம பண்ணா மத்தவங்க மாரி இருக்க முடியு அ எல்லாமே கெடைக்கும் கு குழந்தைங்களுக்கு எல்லாமே படிப்பு மொத கொண்டு எல்லாமே கடைக்கு அப்டின் சொல்லிட்டு யோசிச்சு ஆ கொஞ்சோ திறமையா இருந்து பண்ணா அ அவுங்களுக்கு அந்த மாதிரி கடைக்குன் நான நனைக்கிறே ஏனா அதே எடத்துல இருக்கிறதவிட கொஞ்சோ முன்னேறதுக்கு நம்ம வந்து வாய்ப்புகள் தேடணு தேட்னாதா அது கெடைக்கு நம்ப உக்காந்துட்டே இருந்தாலா நம்ப்ளுக்கு கெடைக்காது போய் முயற்சி எடுக்கணு முயற்சி எடுத்தா எ எல்லாமே முடியுனு நா நெனைக்கிறே
சரிம்மா அப்போ நா முயற்சி எடுக்கணு நீங்க சொல்றீங்க இது வந்து த் ஒரு த்தர் மட்டு முடிஞ்சா நடக்காது அது குடும்பத்துல இருக்கிற நாலு பேரு ஒத்துழைக்கிணு அதனால குடும்பத்தில இத அன்றாட தேவைக்கான குடும்பத்தில இப்போ ப கணவனோட வருமானத்த நம்பி தா பெண்கள் இருக்காங்க